வணக்கம் வணக்கம் எப்டி இருக்கீங்க சாப்டீங்களா மதிய உணவு சாப்டீங்களா
ஆ முடிஞ்சிருச்சு தோழி சாப்டு இப்ப டீ தா குடிக்கணு
புள்ளைங்கல்லா ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்களா
ஆ இல்ல தோழி பாப்பா சின்ன பாப்பா தான அடுத்த வர்ஷொந் தா சேத்து சேத்து விடணு
ம் ம் செரிங்க தோழி எங்க பிள்ளைங்கல்லா உன் போயிட்டு வந்துட்டாங்க
அப்டியா சேரிங்க தோழி என்ன சமையல்
இன்னக்கி சமையலு வந்து முட்ட இருக்கு பத்திங்களா தக்காளி தொக்கு முட்டையு அவ்ளோதா ஆமாந் தோழி சைட்ல வந்து ரசொ வச்சுக்கிட்டோ
ம்
மாம்பழொ இருக்கு
சூப்பர் சூப்பர் ஆமா மாம்பழொ வெச்சு சாப்டாலே சாப்பாடு நல்லா எறங்கிரு
மாம்பழந் தா தோழி
ஆமா
ம்
சூப்பர் எல்லாரு வீட்லயு அதுதா எங்க வீட்
பழங்கள் பழங்கள் வந்து நம்ம வந்து இந்த கிளைமேட்டுக்கு தோழி நெறயா எடுத்துக்கலா இப்ப இது இருக்குல்ல இந்த நெல்லிக்கா பத்திங்கனா அத வந்து நல்லா கருவப்புல இப்ப முடி கொட்டுதுனு வச்சுக்கோங்களே அ நா வந்து சில அழகு குறிப் புகள் உங்களுக் டிப்ஸ் சொல்றே நெல்லிக்கா வந்து அ அதுல வந்து நெல்லிக்காவயு கருவப்புல இஞ்சி அ இத உப்பு கொஞ்சொ போட்டு நல்லா அரச்சிட்டு அதுல வந்து மு மோரு இருக்கா மோருரோ தயிரோ அதையு நல்லா அடுச்சர்ணு அடுச்ட்டு காலைல குடுச்சோம்னா முடியே கொட்டாது தோழி நல்லா வளரு மொகத்துலயு அந்த கரும்புள்ளி எல்லா சொல்றோம்ல கண்ணுக்கு கீழ கருவலயம்ல்லா அதெல்லா மறையுது தோழி நல்லா இருக்கு நமக்கு
அப்டியா சூப்பர் தோழி நீங்க அது நீங்க அது உபயோகப்படுத்துன் நீங்களா
ஆமாந் தோ ழி நா முடி கொட்டுச்சுன்னா ஒடனே அததா போட்டு குடுச்சுருவே டெய்லியு காலைல அது எனக்கு வந்து ஆரோக்கியமா இருக்குது குளுர்ச்சியாவு இருக்கு ஒடம்புக்கு புத்துணர் ச்சியா இருக்கு அன்னைக்கெலா அ அப்பறொ வந்து மாதுளம்பழொ இருக்குல்ல தோழி அது இது ஒரு நாள் எடுத்துக்குவே மாதுளம்பழொ இருக்குத்திங்ளா அத வந்து நம்ம ஜூஸா குடிக்கிறத விட நம்ம வந்து இதா எடுத் துக்கலா இருந்தாலு நா என்ன பண்ணுவே இது ஒரு நாள் எடுத் துக்கிறதுனால அது ஒரு நாள் எடுத்துக்குவே தோழி
சேரி சேரி ஆனா எனக்கு இ து மாதுளம் பழம் சாப்புடம்போது அது எனக்கு ஒரு மா தியா இந்த தொண்ட கட்டிக்கிது இந்த வாய் பாத்தீங்கன்னா அந்த மாரி என்னவோ சொல்லுவாங்கல்ல அந்த இந்த இது இருக்குல்ல மாதுள பழத்துல அந்த சீடு வெதை ஆ அது எனக் கு செட் ஆக மாட்டேங்கிது அது கடுச்சு சாப்புடம் போது எனக்கு
நீங்க வந்து நல்லா மை மாரி ஃபஸ்ட்டு ஆ ஜீனியியு அதையு போட்டு நல்லா அரச்சுக்குணு பேஸ்ட்டு டைப்ல அரச்சுட்டு அதுக்கப்புறோ வந்து தண்ணியோ பாலோ ஊத்திட்டு அதுக்கப்புறோ நீங்க அரச்சு வடிகட்டி நீங்க குடிச்சு பாருங்ளே
ம்
நல்லா இருக்கு
அந்த மாரி குடிச்சா ஒன்னு ஆகுறதில்ல தோழி எனக்கு ஆனா நான் இத மென்னு சாப் புடும்போது எனக்கு வாயெல்லா ஒரு மாதிரி அது சொல்லுவாங்கள செவந்தது என்னவோ காரோ சாப்புட முடில அது கப்புறமா என்னால அது மென்னு சாப்படும்போது எனக் கு செட் ஆக மாட்டேங்குது
சூடு கெளப்பி உடும் போல இருக்கு நீங்க அதுக்கு என்ன பண்ணணு இந்த மாரி நீங்க ஃபுல்லா வந்து அ அரச்சு பேஸ்ட்டா பால் ஊத்தி குடிச்ட்டீங்கனா உங்களுக்கு வயிறு புண்ணல்லா அப்புடியே போய்ரு
அ சரிங்க தோழி நா அந்த மாரி குடிப்பன் தோழி எனக்கே பழங்கள் ரொம்ப புடிக்கு
நெ நெல்லிக்கா மாதுளை அப்புறோ கேரட்டு் இருக் பாத்தீங்ளா அதையு நல்லா அரச்சு ம் பால் ஊத் தி நீங்க குடிச்சா இன்னு அதுவு கொ எல்லா வயிறு புண்ணு கொஞ்சோ ஆறதுக்கு நல்லது திராச்ச
ஆ என் பொண்ணு கூட ரொம்பவே நல் லா சாப்புடுவா தோழி பழங்கள் எல்லாமே அவளு
கொழந்தைங்களுக்குலா குடுத்தீங்கனா நல்லதுதா சின்னப்பிள்ளைல இர்ந்தே குடுத்து பழக்கிட்டீங்கனா நல்லா அழகா செவப்பா வந்துருவாங்க
சூப்பர் சூப்பர் கரட்டா சொல்றீங்க நீங்க ம் நீங்க சொன்னா மாதிரி அதே மாரி என் பொண்ணு
நம்ம சாதார்ண் ணமாவே ஒடம்பு சோர்வா ஆவுதுன் வச்சுக்கோங்குளே இந்த சாத்துகுடி இருக் பாத்தீங்குளா அத நல்லா புழுஞ்சு அ அதுல கொஞ்சோ சுகரோ நாட்டு சக்கரையோ போட்டு நல்லா அடுச்சி குடிச்சீங்கனா அந்த ஒரு அந்த டயர்டு வந்து அந்த நேர் த்ல போயிருது பாத்துருக்கீங்ளா ம் ஒங்குளுக்கு ஒடம்ஸ் சரியாம ஆஸ்பத்திரல படுத்திருக்காங்க அப்ப வந்து இந்த சா த்துகுடி ஆரஞ்சு ஏன் வாங்கிட்டு போறாங்கனா அவுங்களுக் வந்து ரொம்ப சோர்வா இருப்பாங்க அப்ப இத குடிச்சா நார்சத்து கெடைக்குது கெடைக்குமோது ஒடம்புல உள்ள ஆ எல்லா நார்சத்துகளு அவுங்ளுக் கெடைக்குதா ஆரோக்கியமா இருப்பாங்க அவ்ங்க சோர்வா இல்லாம
க்கு ஒடம்பு சரியில்லாத போது கூட நம்மளுக்கு அது சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கும் போது கொஞ்சோ வாய் க்கு அது நல்லாவே இருக்கு குடிக்கும்போது ஆ அது மட்டு நம்ளால ஒன்னு இது ஆகுறதில்ல இப்போ எனக்கு நெறைய இந்த வாமிட்டு ஹேபிட் இருக்கு அது பாத்தீங் நீங்கன்னா எனக்கு அந்த மா இது இருக்கு இல்லையா அந்த சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சா எனக்கு ஒண்ணு ஆகாது அது எனக் க்கு கொஞ்சோ செட் ஆயிரு அதுல கொஞ்சோ இருக்கு இனிப்புத்தனமு இருக்குல அது குடிக்கும் போது அது எனக் க்கு ரொம்பவே புடிச்சிருக்கு
ஆமா ஆமா அது மாரி மாம்பழ ஜூஸ் வந்து நம்ம வந்து ஒரு ருசிக்காக குடிக்கறதுதா மத்தபடி அதுல ஒண்ணு நம்மளுக்கு இத தெரியாது அ அது மாரி தயிரு அப்டிதா ஒரு லெசினா அது ஒரு எல்லா ஒரு ருசிக்குதா அது குடிக்கறது இந்த வெள்ரி பழம் தர்பூஸ்ணி இதெல்லா வந்து எடுத் துகிட்டம்னா ஒடம்புல வந்து நார் சுத்துக்கள் அதிகமா கெடைக்கு அ இந்த வெப்போ அதிகமா இருக்கும்போது இது கொஞ்சோ புடிச்சு ஒடம்ப குழுகுளுன்னு வெச்சிருக்கு
சூபர்
இந்த மாரி நார்சத்து பழங்கள் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டம்னா ஒடம்புல வந்து ஆரோக்கிய யமா இருக்கு அ கெட்ட அந்த கொழுப்புகள்ல்லா கரையு கொய்யாக்கா கொய்யாப்பழோ இதெல்லா எடுத்துக்கிட் ன்னா இன்னு நல்ல ஒரு சத்து சத்துள்ளதுதா
செரிங்க தோழி நீங்க சொன்ன மாதிரியே நா ட்ரை பண்றே இதெல்லா
ம் நெறைய எடுத்துக்கோங்க அந்த மாரி
ஏனா எனக்கு கொஞ்சோ இந்த அதிகமா இந்த வயித்து புண்ணு இருக்குல்ல அது அந்த மாரி ஆயிறுது அடி
மாதுள அந்த தோல்ருக்கு பாத்தீங்களா அத அரச்சு கூட குடிப்பாங்க
போட்றோ சாப்படறோல்ல கொஞ்சோ காரோ சாப்ட்டாலே எனக்கு வயித்துல ஒரு மாதிரி கப கபான்னு ஆகுது
அது இந்த மாதுளைய நீங்க எடுத்துக்கோங்க அப்போ ம் அத் டெய்லி ஒரு இது குடிச்சா கூட போது
ஆமா தோழி கரக்டா சொன்னீங்க நீங்க
அப்பறம் பாத்தீங்கன்னா இந்த இது இருக்கு பாத்தீங்களா என்ன சொல்லுவாங்க என்னமோ ஒரு பழோ பேர் தெர்ல ஸ்ட்ராபெரி எல்லா நல்லதுதா கொஞ்சோ புளிப்புத்தன்மையதா இருக்கு அதெல்லா நம்ம அழகா கடிச்சு சாப்பிடலா பிளம்ஷு ஆ அப்பறோ வந்து கிவி பழோ சொல்லுவாங்க அதுவு நல்லது
ஆமா
ம் அதெல்லா நம்ம ஊர்ல கெடைக்கறது கொஞ்சோ கஷ்டோந்தா கெடைக்கற பழங்கல நம்ம வந்து எந்தெந்த சீசன்ல எந்தெந்த பழோ கெடைக்குதோ அத வந்து நம்ம எடுத்துக்கணு இது பண்ண கூடாது ம் வண்டி வேற வருது
அதே மாதிரி இது இப்ப வந்திருக்கு பாாத்தீங்களா நாவல் ப்பழம் அப்டி சொல்லுவாங்களே அது கூட அது வருஷத்துக்கு ஒரு தான வருது இந்த சீசன் டைம்ல அ அது கூட உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னுடு சொல்லுவாங்க அது வருஷத்துல
சக்கர வியாதி தரங்க அவங்களுக்கு அந்த பழம் ரொம்பவே நல்லது அதோட கொட்டைகள் இருக்கு பாத்தீங்களா அதெல்லா அரைச்சு காய வச்சு அரைச்சு இந்த டைம்ல கிடைக்கும்போது வாங்கி காய வச்சு அரைச் வச்சுக்கணு வேப்பங்கோட்ட அது கொய்யா இல இதெல்லா நல்லா அரைச்சு வச்சுட்டு அந்த பவுடர ஒரு ஸ்பூன் போட்டு காலையில குடிச்சா அந்த சக்கர வியாதி வந்து குணமாகும்
அப்படியா சரி சரி எனக்கு அது தெரியாம இருந்துசு தோழி ஆனா அது சொல்லுவாங்க அது வருசவை எப்படியாவது ஒரு தடவையாவது எடுத்துக்கணும் அது அது ரொம்பவே நல்லது உடம்புக்கு அப்படின்ட்டு
ஆமா
அதுல நிறைய இது இருக்கு அதுல பயன்கள் இருக்கு அப்புறமா அந்த ரத்தம் கூட அது சுத்தப்படுத்தும் அப்படி எல்லா சொல்லுவாங்க
ஆமா ஆமா கண்டிப்பா பேர்ச்சம்பழத்திலயு நிறைய இரும்பு சத்து
ம் ஆமா கரெக்டா சொன்னீங்க தோழி
இந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுக்கும் போது நம்மளுக்கு இந்த வீக்னஸ் இருக்காது உடம்புக்கு
உம் ஆமா ஆமா உ
அப்புறமா இது பா அப்பாக்கு கூட இது வாழப்பழமு அப்புறமா இது கொஞ் சம் நம்ம பாதாம் முந்திரி இதெல்லா கொஞ்சம் போட்டு
உம்
இந்த பேரிச்சப்பழம் அது கொஞ்ச போட்டு நல்லா அரிச்சு அந்த மில்க் ஷேக் மாதிரி போட்டு குடுத்தன்னா எ பாப்பா நல்லாவே குடிப்பா நல்லா இருக்கு மாம்மா அப்படின்ட்டு
உம் உம்
அவளுக்கு இந்த மாதிரி எல்லா ரொம்ப புடிக்கும் எல்லா பசங்களும் இந்த மாறி ரொம்ப விரும்பி சாப்டுவாங்க இந்த ஜூஸ் மட்டும்
அது உண்ம தா ஆமா தர்பூர்சன்னி எல்லா நீங்க வந்து நெறைய ஆ நீர்ச்சத்து உள்ள காய்கள் அது எவ்ளோ எவ்வளவு குடிக்கிறோமோ அவ்ளோகளவு யூரின் போயி அதுல எல்லாமே இந்த ஹீட்டெல்லா வெளியேறிம்
ஆமா கரெக்ட் தா அதுவும் சீசன் டைம்
நீர் சத்து நார் சத்து நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டா கண்டிப்பா உங்களுக்கு கெடைக்கும் உம் அது மாறி பப்பையா இருக்கு பாத்தீங்களா பப்பையா ஆ அது ரொம்ப நல்லது அது வந்து கண்ணுக்கு வந்து ஆரோக்கியமானது அது இந்த அன்னாசி பழம் இருக்கு பாத்தீங்களா அதுவும் இதுவும் ரொம்ப ஆரோக்கியமானது
ஆமா பப்பாளி பழம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் அது எ வாரத்துல மூணு நாளு தடையாவது அது சாப்ட்ருவேன்னா அது அதுவும் என் பாப்பாக்கு இதை கட் பண்ணி கொஞ்சம் குட்டி குட்டியா போட்டு ஒரு ட இதுல இந்த ஒரு கிண்ன த்துல போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு குடுத்தா குத்தி குத்தி அந்த போக் வச்சு அது ஒண்ணு ஒன்னா எடுத்து சாப்டுவா அவளுக்கும் அது ரொம்ப புடிக்கும் எனக்கும் புடிக்கும் ஆனா இந்த அன்னாசி பழம் இருக்குல்ல அதுல இந்த ஒரு கருப்பு கருப்பு ஒண்ணு வருதுல்ல அரு சாப்ட்டா
அது ஜூஸா குடிக்கலாம் தோழி ஜூஸா குடிச்சா நல்லத் உங்களுக்கு அந்த இது முடிஞ்சிருச்சா இன்னம் இருக்கா வேற நம்பர்ல பே